ஹலோ நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா கொழந்தைங்களா எப்புட்ருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல கொழந்தைகள்ளா எப்டி இருக்குறாங்க
நல்லாருக்கறாங்க வீட்ல எல்லா வேலைக் போயிட்டாங்ளா கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா
ம் எல்லாரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவுங்க வீட்ல வேலைக்கி போயிட்டாங்க அங்க உங்க வீட்லிங்க
ஆ எங்க வீட்லேயு போயிட்டாங்க இன்னைக்கி என்ன சமையல் செஞ்சீங்க
இன்னைக்கி கொள்ளு பருப்பு போட்டு ரசம் வச்சேங்க பீட்ரூட் பொரியல் பண்ணே உங்க வீட்ல என்ன பண்ணீங்க
இன்னைக்கி எங்க வீட்ல முருங்கா கத்திரிக்கா மாங்காய்லா போட்டு சாம்பாரு ரசம் அப்பளம் பொரியல் அவ்ளோ தாங்க எப்பயு செய்யற மாரிதா ஸ்பெஷல்லா ஒன்னு இல்ல
சேரி சேரிங்க அப் அப்றோ இயற்கை பாருங்க ரொம்ப மோசமாருக்குது ஒவ்வொரு நாளைக்கி பாத்தா இயற்கை ரசிக்கலான்ருக்குது
ஆமாங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கி பாத்தா இயற்கைய ரசிக்கலான்ருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெயில் இவ்ளோ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது இந்த இயற்கையை பத்தி சொல்றக்கு வார்த்தையே இல்ல இல்லைங்ளா இப்ப பாத்தீங்கன்னா மாராஜ இப்ப பாத்தீங்ன்னா மழ காலத்துல வந்து வெயில் அடிச்சிட்ருக்குது எப்டி இருந்தாலு மழ வந்திருக்கோணு இப்ப பாத்துட்டீங்கன்னா மழையே காணோ வெயிலோ வெயிலு தாங்க
ஆமாங் இயற்கை வந்து ரொம்ப மாறி போச்சுங்க அப்பல்லா இப்ப இந்த சமயத்துல மழ வெய்யு அப்டினா மழ வெயுங்க வெயில் அடிக்கும்னா வெயில் அடிக்கே இப்ப வெய்ய காலத்துல மழ பெய்து மழ வெயிற நேரத்துல வெயில் அடிச்சுட்ருக்குது அது இயற்கை பாத்து ஒவ்வொன்னும் பண்ணு போது நாம எல்லா அதையெல்லா பாக்கவே முடியாது இல்லேங்ளா
கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கனா இந்த வெயில் வெயில்னு சொல்றோமில்லங்க ந்து சாயந்தர் நேரோ மா அப்டியே வீட்டுக் பின்னாடி ஒரு பாற இருக்குதுங்க அப்டியு மெதுவா நடந்து போயிங்க அதுல உக்காந்துட்டு எல்லா கவல எல்லா போயிரு பாத்துக்கோங்க அப்டியே மெதுவா உக்காந்துட்டு அந்த சூரிய மறையறது பாக்கம்போது அப்பப்பா எப்டி சொல் அப்ப வார்த்தையே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதி கெடைக்கு அப்புறோ நெறைய பேர் இப்ப பாத்துட்டிங்கனா சன்லைட் பாக்கறக்கு ஆவுன்னா பாண்டிச்சேரி அந்த மாரி ஊர்களுக்ல்லா ஓடீர்றாங்க பாத்துட்டிங்னா சன்லைட் போயி பாத்துட்டு இயற்கைய ரசிக்கருக்குங்க இந்த காலத்துல பாத்துட்டிங்னா இப்புட்ல்லா இருக்குதுங்க
ஆமாங்க ஒன்னுமில்லங்க இப்ப பாத்தா டூர் போவாங் எல்லாருமே பாத்தா கன்னியாகுமரி போனா அந்த கரெக்டா காலைல ஆறு மணிக் கி மேல அந்த சூரிய உதயத்த பாக்குறதுக்காகவே போவாங்க அங்க போனா அ நல்லா அழகா இருக்கு அதை போத்து ரசிக்கிறதுக் வர்ணு ஃபோட்டோவ எடுக்கறது வீடியோ எடுக்கறது எல்லாமே செய்வாங்க பாக்கணு கொழந்தைகளையெல்லா கூட்டிட் போனுன்னா அவ்வளவு ரசிச்சு பாப்பாங்கங்க இல்லைங்ளா
ஆமாங்க இன்நேரோ மழ வந்திருக்கோணுங்க எல்லாரும மழையதா எதிர்பாத்துட்ருக்கோ இந்த வெயிலுக்கு மழ பேஞ்சிதுனா அப்பப்ப அப்டி இருக்கு இல்லைங்ளா மழ இல்லாம அ பயிரு வைணா போகுது எத்தன மர வீணா போகுதுங்க அப்பறோ மழ இல்லாம அந்த இது மல மேல இருக்கற அந்த காடுக்கககுள்ளேல்லா இருக்கற விலங்குகள் எல்லா வெளிய வந் துருது நம் மக்களுக்கு தா ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த இயற்கை பண்றது பாத்துட்டீங்னா எப்டில்லா பண்ணுது
ஆமாங்க அ பாத்தா சொன்ன மாரி விவசாய பண்றோ அந்த டைம்ல மழ பேஞ்சதுனாதா உங்குளுக் விவஸ் சாயம் பண்றதுக்கு நம்முளுக்கு பரவால்லேன் தோணுங்க அப்புறோ பாத்தா மழ இல்ல அப்டிங்கும்போது விவசாயம் பண்றவங்களுக்கு கஷ்டோ சொன்ன மாரி காட்டு விலங்குகள் எல்லா வந்து இப்ப ரோட்ல வந்தட்றது வருங்க வந்துச்சுனா வருங் வண்டியில ஏதாவத் அடிபட்ருதுங்கோ இந்த இயற்கை வந்து மாறும்போது வெயிலுக்கு நம்மனாலயே முடியா மாட்டேங்கது அதுகெல்லா காட்டு க்குள் இருக்கறதுகெல்லா என்ன வண்ணும்ங்கோ
ஆமாங் கண்டிப்பா இப்ப பாத்துட்டீங்கனா பறவைகளுமே ரொம்ப வந்து கம்மியாயிருச்சு இல்லங்க இந்த காலைல எந்திருச்சா அந்த பறவ சத்தோ அந்த காலைல அந்த பனி துளி லைட்டா பனி துளி காலைல எந்திரிச்சோன அந்த பறவ சத்தோ அதெல்லா கேட்கறது எல்லாமே கம்மியாயிருச்சு இல்லங்க ரொம்ப
ஆமாங்க இப்ப எல்லா பறவைகள் வந்து அதிகமா வெயில்ல மதிய நேரமெல்லா வர முடியறதில்லைங் அ அப்பறோ பாத்தம்னா எங் வீட்ல அப்டிதானுங்க தினம்மு ஒரு டப்பா ஒன்ல தண்ணி ஊத்தி வெச்சிருவோங் எந்தப் பறவைக வந்ததுனால் குடிச்சுட்டு போகுட்டு அப்டின்ட்டு ஊத்தி வெச்சிட்டம்னா வருங்க தண்ணி குடிக்கிறதுக் குருவி பாத்தம்னா வந்து நம்ம வூட்லதானுங்க அ கூடு கட்டி முட்ட வெச்சு குஞ்சு பொரிச்சு அதுக்குகள கூட்டி போயற்றது அது நெலல தேடி ஓடி வருதுக அங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க மழ பேஞ்சுதுனாலு பாருங்க அன்னைக்கு எல்லா மழ பேஞ்சுது அதுங்க ஒவொன்னு இந்த கல்லு மாரியாட்டோ உலுவும்பாங்க இருக்கும்பாங்க அதல்லா அவ்ளோ பெருசு பெருசா உழுந்துதுங்க பாத்தா அவ்ளவு நல்லா இருந்துது பாக்கறது க்கு அது எங்கிங் ரெண்டு நாள் பாத்தம்ன்னா மழ பேயில அப்படின்னா மறுபடியு சூடு ஏறிறதுங் பூமிய வந்து சூடு தாங்க முடியாம ஆயி போயிருது அப்ப நம்மனாளயூ முடியமாட்டிங்குது என்ன பண்றதுங்க
ஆ இப்ப இந்த வெய காலத்துக்கு எல்லா டூருக்குல்லா போலாங்க போயிட்டு இந்த கொடைக்கானல் ஊட் டி இந்த மாரி போயிட்டு அப்டியே அந்த இயற்கைய எல்லா ரசிச்சிட்டு அங்கியல்லா வந்து ஜில்லுனே தான இருக்குங்க ரொம்ப குளிர்ச்சியா தா இருக் கு அப்பறோ போயிட்டு ரசிச்சிட்டு எல்லா சுத்தி பாத்துட்டு எல்லா வர்ல ஸ்கூலு லீவ்விட்றக்காச்சு ஸ்கூல் லீவ் உட்டாங்கன்னா கொழந்தைங்கள கூப்ட்டு போகணுங்க நீங்களு கண்டிப்பா போயிட்டு வாங்க இயற்கையல்லா நம்ம இருக்கற வரை கிந்தாங்க பாத்துட்டு ரசிக்கறக்கெல்லா
சமயத்துல தா நாங்க போனம்னால் போ முடியுங்னா அப்பறோ போயிட்டு வருங்க ஊட்டி அந்த மாரி போனம்ன்னா நம்மளுக் கே ஒரு அதாவது எப் பவுமே இங்கேயே இருந்துகிட்டு இருக்றதுக்கு அப்படி போனம்னா நம்மளுக்கு ஒரு மனநிலையும் கொஞ்சோ நல்லா இருக்கு அப்பறோ கொழந்தைகள கூட்டிபோம்போது அவங்க சந்தோஷப்ப இயற்கைய பாத்து ரசிச்சு அவங்க சந்தோஷப் படும்போது அதுவும் நம்பளுக்கு ரொம்போ சந்தோஷமா இருக்கு இல்லைங்ளா
ஆமாஙங் கண்டிப்பாதாங்க அப்பறோ பாத்துட்டீங்ன்னா எ கொழந்தைலா வந்து பாத்தீ ங்கன்னா மழ எப்படா வரு மழையில போய் நலய்யலா மழ வருமா மழ வராதா அப் டின் சொல்லிட்டு ரொம்ப இது எதிர்பாத்துட்டுருக்காங்க எப்படா மழ வருன்ட்ருக்காங்க இப்ப ரீசண்ட்டா ஆணக்கட்டி மழ பேஞ்சிது பாத்திங்ளா நல்லா இருந்துது
ஆமாங்க அதுல எங்க பாப்பா ஓடி ஓடி போய் அந்த அந்த மழையில வர்ற அந்த பனிக்கட்டியாட்டோ உழுகுறது எல்லா ஒவ்வொன்னு எடுத்து எடுத்து கொண்டுட்டு வந்து டப்பால போட் போட்டு வெச்சுட்டு இருந்தாங்க அது எங்கீங்க கொடைய புடிச்சிட்டு போனம்னாலுமே மேல அடி ஒவ்வொரு அடி அப்படி உழுகுதுங்க அழுங்காம போய் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலுமே அதல்லா பாக்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்குதுங்ளா அதைய பாக்குபோது ரொம்ப சந்தோஷ மாவு இருக்குது இப்படியான் ஆச்சிரியமாவும் இருக்குதுங்க
நாலா வந்து இது படத்துலயோ இல்லன்னா அந்த புக்குலயோ இதல்லத படிச்சிருக்கங் நானு இதுனால் வரைக்கு ஆண கட் டி மழ அந்த ஐஸ் கட்டி மழையில பாத்ததே இல்லைங்க சுத்தமாவே இந்த தடவதா கட்டினுவ் பாத்துருக்கற நல்லாவும் இருந்துதுங் கொழந்தைங்களு பாத்தாங்க அதல்லா எடுத்து ஜாலியா வெளாண்டாங்க கையில எடுத்து ரொம்ப சந்தோஸ்ப்பட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு நாளா பாத்ததே இல்லைங்க எனக்குல்லா சின்ன வயசுல இருந்தே எனக்கு நா உள்ள பாத்ததும் இல்ல ஆணக்கட்டி மழைய இதா பஸ்ட்டு பஸ்ட்டு தடவ பாத்துருக்கறங்க ஏ கொழந்தைலா ரொம்ப சந்தோஷப்பட்டாளுங் கையில்லா எடு சிருச்ட்டு வெளாண்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாளுங்க
ஆமாங் நாங்களும் அப்படித்தானுங் நாங் இவ்ளோ வருச ஆகுதுங்கா இது வரைக்கும் சொல்லி கேள்விப்பட்ருக்கு றங்க நானு பாத்தது இல்லைங்க அப்பறோ பாத்தா அவ்ளோ பெருசு பெருசா உழுகுதுங்க பாக்கறதுக்கு அப்டியே உருண்ட உருண்டையா பாக்கறக்கு அழகாவும் இருக் இருக்குது அவ்வள அழகா உழுந்ததுங்க பிபர் எங்களது மரம் கூட ஒரு நெல்லிக்கா மரம் இருந்ததுங்க அந்த காத்த அடிக்கிறதுக்குங்க அப்டியே வேரோட சா சாஞ்சு போச்சுங்க இயற்கை காத்து வந்ததுன்னா ஆரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது சரியா இருக்குதுல்லைங்க
ஆமாங்க ஒரு சில ஊர்லல்லா பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க மழ வரலனு கவலைப்பட்டுட் இருக் கோ ஆனா ஒரு சிலர்ல ஊர்லல்ல பாத்தட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள வருது தண்ணி முடிங்கால்குள்ள வருது தண்ணி முட்டங்கால் வரைக்கு வருது தண்ணி மனுசங்க வந்து இருக்க க்கவே முடியல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க எத்தன மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க இந்த இயற்கை இயற்கை நனச்சி என்ன வேணாலு நடக்லா இல்லீங்ளா
கண்டிப்பாங்க இயற்கைய பாத்து வந்ததுனா அது யாருனாலயுமே தாக்கு புடிக்க முடியாதுங்க இயற்கைய பாத்து மென்மையாவு இருக்ற மாரி நடந்துக்கு அதே போல இயற்கை சீற்றனு வருபோது பாத்தீங்கனா நம்மூர்ல இதலா எவ்ளவோ பரவால்லங்க ஒரு சில பக் கமெல்லா பாத்தோம்னா வீட்டுக்குள்ள தண்ணி போறது சாக்கட தண்ணி போறது எல்லாமே போகுதுங்க இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு இயற்கை பாதிப்பு வந்தாலுமு நம்ம ஊர்களுக்கு வந்து கொஞ்சொ பாதிப் ப்பு இல்லாம பாத்துக்கறதுங்கோ
பாத்துட்டீங்கனா இன்னிக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருகுங் நம்ம ஊர்ல நம்ம வீதிக்கி நாங்க பின்னாடி கோழி பண்ண வச்சிருக்கோங்க கோழி பண்ணக்கு பின்னாடி சும்மா சுத்த பணலா சொல்ட்டு இந்த பக்கொ போறோ வெயில் தாங்காம ஒரு பாம்புங்க பாம்பு வந்து தென்னம்பிள்ளையோட இதுல சுத்தி படுத்துட்டு இருக்குதுங்க பாத்து ரொம்ப பயந்துட்டோங்க
இந்த மாரி சமயத்துலதாணுங்க அந்த பூச்சிகளல்லா பாம்புகளல்லா வந்து அ காலைல இருந்து வெயில் சூட்டுக்கு எங்கேயோ ஒரு பக்கொ உள்ள இருக்குங்க அதுக்கப்பறோ சாயங்கால நேரொ ஆகுபோது கொஞ்சொ அந்த காத்துலட்டா அடிக்கவுந் தா அவதுகளு வெளியே வருங்க அவுங்க அதுகளு அப்றோ என்ன பண்ணுங்க பாவொ ஏதா சூடா இருக்குதுன்னு இந்த நேரத்துல வந்தாத்தேன்ன அதுகளுக்கு கொஞ்சொ குளிர்ச்சியா இருக்குங்க
அப்றோ வண்டில போய்ட்டு போக போக போக போக இப்ப இந்த காத்தடிச்சா நம்ம தா நடந்து போன தள்ளுன்னு சொல்லி சொல்லலாங்க வண்டில போக போக இந்த காத்து அடிக்றக்கு வெயிலு அடிக்கிது காத்தூமடிக்கிது இதுங்க என்னதா சொல்றது தெரில காத்து அடிக்க அடிக்கடிக்க க்க அப்டியே ஒரு சைடா இழுக்குதுங்க வண்டியே ஓட்ட முடிய மாட்டேங்குதுங்க
ஆமாங்க காத்து அடிக்குதா ஒங்ளுக்கு மண்ணூ வேற வலிச்சு வலிச்சு வீசுதுங் கண்ணெல்லா நெறைஞ்சிருது வண்டி ஓட்டவே முடியலீங்க அவ்வளவு காத்துங்க பாத்துட்டோமுனா வண்டி ஓட்டுறக்கு ஜிரமமா இருக்குது அப்பறோ கானல் நீர்ன்னு சொல்லி கேள்விபட்டுர்க்றோ கானல் ரோட்ல பாத்தோமுனா அந்த கானல் நீரூ வர வர இந்த கானல் நீர் தா அதிகமா தெரியுதுங்க பாத்துருக்றீங்ளா
ஆ பாத்துருக்றேங்க நல்லா தெரிது இப்பவு கூட இப்பவு கூட வண்டில போயிட்டு வந்தேங்க காத்து அத்தன காத்து அப்டியே வண்டு அ அப்டியே நம்ம ரோடு பாத்துட்டே வண்டி ஓட்ட போது அப்டியே அந்த கானல் நீர் அப்டியே தெரியுதுங்க நீங்க சொல்ற மாரிதா எனக்கூ தெரியுதுங்க
ம் ஆமாங்க அதெலா வந்துடு அந்த மாரி சமயத்துல பாத்தோமுனாத்தா நம்ளுக்கு தெரிதுங்க இல்லங்களா
ஆ ஆ கண்டிப்பாங்க ஆ சேரிங்க சேரி வேல இருந்தா பாருங்க நா அப்பறமேல் கூப்பறே சரிங்களா அடிக்கடி
ஆ சேரிங்க சேரிங்க வக்ற அ